ஹலோ
ஆ ஹலோ சிஸ்டர் கேக்குதுங்ளா
ஆ வணக்கம் தோழி கேக்குது
ஆ வணக்கம் சிஸ்டர் வணக்க நல்லா இருக்கிய சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே அ சாப்டிங்ளா
ஆ சாப்டாச்சி சிஸ் டர் நீங்க சாப்பிட்டீங்ளா ம் இன்னைக்கி சாதம் மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி
ஓகே ஒங்களோட குக்கிங் ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் உங்களோடயது
நார்மலா எல்லாமே சமைப்பே தோழி
எல்லாமே சமைப்பீங்க அதுல ஸ்பெஷல் எதாவ்து இருக்கு இல்லயா
ஸ்பெஷல் அப்டின்னா நான்வெஜ் வந்து கொஞ்ச நல்லா சமைப்பே தோழி மீன் குழம்பு மீன் வறுவல்
ஆ இப்பி மீன் கொழம்பு எப்டி செய்வீங்க
மீன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்ளோ குவான்டிட்டி எடுக்கிறோம்னா அப்ப சப்போஸ் ஒரு கிலோ மீன் அப்டின்னா
ம்
நம்ம வந்துட்டு ஒரு மூணு டு நாலு பெரிய வெங்காயம் நம்ம எவ்ளோ பெர்சன்ஸ்க்கு செய்யறோமோ இங்க வந்து நாங்க மூணு பெர்சன்ஸ்கு தா செய்வோ
ஓகே
சோ நம்ம ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு நாலு பெரிய வெங்காயம் ஒரு நாலு தக்காளி பொடி பொடியா நல்லா ஆ நம்ம வந்து கட் பண்ணிட்டு ஆ அத ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணு அதாவது எண்ணெய் ஊத்தி ஃப்ரை பண்ணிக்கணு வெங்காயம் தக்காளி வரமிளகாய் அதுக்கப்பறோ உப்புங்க போட்டு நல்லா நம்ம வணக்கிட்டு ஆ இது பண்ணிட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாரி ரெடி பண்ணி வச்சுக்கணு
செரி
ரெடி பண்ணி வச்சுட்டு மீன் வந்து நம்ம மஞ்சள் கல்லுப்பு போட்டு
ம்
நம்ம வினேகர் போட்டு கிளீன் பண்ணி அது வந்து தனியா எடுத்து வச்சுக்கணு
ஓகே
ஜஸ்ட்டு வானிலையில வந்து எண்ணெய் காஞ்சதுக்கு அப்றோ நீங்க கடுகு கல்லப்பருப்பு அதுக்கப்றோ கொஞ்சோ கருவேப்லை ஆ கொத்தமல்லித்தழ இதெல்லா போட்டு நல்லா வணக்கிட்டு
ம்
ஆ நம்ம வந்து ஜஸ்ட் அந்த நம்ம ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோ இல்லங்க அந்த மசாலா பேஸ்ட்ட ஆனியன் டொமேட்டோ ஆ சில்லி சாஸ் சால்ட் அந்த ஆ பேஸ்ட்டு வந்து நம்ம உள்ள போட்டுக்கணு
கடல பருப்பு போடணுமா போடுவீங்ளா சிஸ்டர்
கல்லப்பருப்பு வந்து டேஸ்ட் பொறுத்து சிஸ்டர் நா மேக்சிமம் கல்லப்பருப்பு அதிகமா போடமாட்டே ஒரு சிலர தாளிக்கிறதுக்கு அது கம்பல்சரியா சொல்லுவாங்க ஆ மீன் கொழம்பு வந்து வெந்தயம் மட்டு போட்டா போது சிஸ்டர் ஆ வெந்தயம் மட்டு போட்டா போது ஆ ஆ இல்ல இல்ல ஆக்சுவலா இன்னைக்கு மட்டன் செஞ்சனால ஒரு ஃப்ளோல வந்துருச்சு சிஸ்டர்
இருங்க ஓகே மட்டனுக்கு நீ யூஸ் பண்ணுவீங்களா கடல பருப்புலா
கடலை பருப்பு வந்துட்டு ஒரு சில டைம் வந்துட்டு லைட்டா கொஞ்சோ கிரஞ்சிங்கா நல்லா இருக்கு சும்மாக்க ஒரு நாலஞ்சு பருப்பு மட் ட்டு தாளிக்கிறப்ப மட்டு ஆ அதுக்கப்பறோ இதுல நம்ம வெந்தயம் மட்டும் போட்டா போதும் ஏன்னா அது உங்களுக்கு மீன் வந்துட்டு குளிர்ச்சி தான நம்ம மசாலாஸ் எல்லா யூஸ் பண்ணும்போது கொஞ்சோ இதாகாம இருக்கிறதுக்காக லைட்டா அந்த வெந்தயம் போட்டோம்னா நமக்கு அந்த பிளேவர் நல்லா இருக் கும் ஜஸ்ட் அந்த பேஸ்ட் போட் டுட்டு நம்ம எவ்ளோ தண்ணி தேவையோ அளவான தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணு
ஓகே
மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம கொதிக்க விட்டுறணும் கொதிக்க விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு புளிகரைசல்
ம்
புளி வந்து எடுத்து அத நல்லா ஹாட் வாட்டர்ல அ இது பண்ணி ஸ்மாஷ் பண்ணி நம்ம புளி கரைசல் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கணு தனியா
ஓகே
அது வந்து எடுத்து இந்த அ நம்ம கிரேவி கொதிக்கிறப்ப அந்த புளித்தண்ணியு நம்ம விட்டுருவோ விட்டதுக்கு அப்றோ ஒரு செவன்டி பைவ் பெர்சன்ட் அளவுக்கு அது அந்த பச்ச வாசல்லா அ டங்கி நல்லா கொதிச்சிருங்க
அ
லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ்ல மட்டு நம்ம அந்த மீன் துண்டுகள வந்து போட்டா போது ஏன்னா அது ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்லயே வெந்துரு சோ பிகினிங்லயே போட்டோம்னா நமக் காது முள்ளெல்லா கொஞ்சோ பொடிஞ்ச மாதிரி ஆயிரு சோ அதனால நா கரைஞ்சிரும் அதனால ஒரு பைவ் மினிட்ஸ் போட்டோம்னா போதுங்க லாஸ்ட் பைவ் மினிட்ஸ் போட்டு ட்டு கொத்துமல்லி தூவி எறக்கிட்டம்னா போது
ஓகே நா எப்டி செய்வே பாத்தீங்கன்னா நீங்க இப்ப வந்து எல்லாமே ஃப்ரை பண்ணி பண்ணீங்கல்ல ஆ நா எப்டி செய்வே அப்டின் பாத்தீங்கன்னா நா வந்து பச்சையா செய்வே ஆ பஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆ இது மட்டு ஆணியன் மட்டு ஒரு நீங்க சொன்ன மாரி நா ஒரு நாலு அஞ்சு பெரிய ஆனியன் அத எடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மூட்ல வந்து பாத்த கொஞ்சோ கொற கொறன்னு அரைச்சுக்குவே சோ நைஸா அரைக்க மாட்ட கொஞ்சோ கொற கொறன்னு அரச்சிக்குவே அதுக்கப்றோ அத தனியா எடுத்து வச் ச்சு மறுபடியு டொமாட்டோ கட் பண்ணி போடலா நா பேஸ்டா போடுவே அப்ப கொஞ்சோ திக்னஸ் கெடைக்குமே அப்டிங்கறதுக்காக அத கட் பண்ணி போட்டுக்குவே அ மிக்சியில அரச்சு வச்சுக்குவே அரச்சு வஸ்ட்டு எண்ணெ கடுகு கருவேப்பல போட்டு வெந்தய போட்டு அதுக்கப்றோ வந்து பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கு பாருங்க அந்த வெங்காயம் போட்டல அந்த வெங்காயத்தோட சேத்து அந்த அரைக்கு போதே பூண்டு இருக்கு பாத்தீங்களா பூண்டு கொஞ்சவுண்டு போட்டு அதுல அரச்சிடுவே ஏன்னா இஞ்சி பூண்டு போட மாட்டா பூண்டு மட்டு மீன் கொழம்புக்கு புளி கொழம்புக்கு பூண்டு போட்டா நல்லாருக்கு சோ அப்ப அத அரைக்கு போது இந்த வெங்காயத்தோட அந்த பூண்டையு சேத்து அரச்சிடுவே கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சோ சீரகம் பூண்டு போட்டு அரச்சு ச்சு அது அப்டியே வந்து நல்லா வதங்கனதுக்கு அப்றோ அந்த தக்காளி இருக்கு பாத்தீங்ளா தக்காளியு போட்டு நல்லா அதுலய அதுக்கப்றோ தக்காளியு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோ இது ஆ மல்லித்தூள் இருக்கு பாருங்க மல்லித்தூள் போடுவே அதுக்கப்றோ வரமிளகா தூள் போடுவே அது மட் டுந்தா போடுவே யூஸ் பண்ணுவ சோ இத நல்லா போட்டு ஆ பண்ண மாட்ட ஆ
ஓ நாங்க வந்து அந்த கொதிக்கிறப்ப நம்ம உப்பு போடுவோல
ஆம்மா
அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல அரச்ச ஆ மிளகாய் தூள் கூட கொஞ்சோ நம்ம க்கு ஜேபி மீன் மிளகாய் தூள்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அது வந்து கொஞ்சோ ஃபிளேவர் வந்து உங்ளுக்கு
நல்லா இருக்கு ஆனா இங்க இருந்ததுக்கு இங்க வந்து நா அரைக்க கெடைக்காது இங்க அது கெடைக்காது அந்த பவுடரு கெடைக்காது இங்க சாப்ல வாங்காலனா கூட கெடைக்காது இங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நா அத யூஸ் பண்றதில்ல மல்லித்தூள் மிளாகா தூள் மட்டு்தா ஏனா இங்கேய அப்டி அது மட்டு தா இங்க யூஸ் பண்ணுவாங்க மத்ததெல்லா கொஞ்சோ எக்ஸ்ட்ராலா சேத்தா மசாலா ஐட்டம்னு சொல்லிடுவாங்க சாப்ட மாட்டாங்க அதுனால வந்து அவுங்ள அவுங்க ஸ்டைல்லயே நானு செஞ்சி பழகிட்டோ அது அப்டியே போ போய்டுச்சி மல்லித்தூள் யூஸ் பண்ணுவே அதுக்கப்றோ வந்து பாத்தீங்னா மெளகாத்தூள் சோ நல்லா அத வந்து ஆயில்லையே அப்டியே ஃப்ரை பண்ணிட்டே கொஞ்ச நேரோ அப்டியே வச்சிருந்துட்டு அதுக்கப்றோ வந்து பாத்தீங்னா புளி இருக்கு பாத்தீங்ளா புளிக்கரைசல் வந்து ஊத்துவே புளிக்கரைசல ஊத்துட்டு வேணுங்குற தண்ணி அளவுக்கு வச்சிட்டு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டுட்டு அத நல்லா கொதிக்கு வச்ருவே அது நல்லா கொதிச்சு கொதிச்சிக்கும்போது பாத்தீங்னா அந்த பச்ச வாஸ் நெல்லேனா பச்சயாதன எல்லாமே போட்ருக்கோ சோ அந்த பச்ச வாசன எல்லாமே வந்து போயிடு பச்ச வாசன எல்லாமே போயிடு போனதுக்கப்றோ அதுக்கப்றோ மீன வந்து பாத்தீங்னா வாங்னோனேவே வந்து கழிவி வச்சிருவே நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டு அதுல நீங்க வினிகர் போட்டீங்க நா வினிகர்லா எங்கள்ட கெடையாது அதுனால சால்டு மட்டுதா போடுவே சால்ட் போட்டு கொஞ்ச மஞ்சத்தூள் போட்டு அத ஃபுல்லா அப்டியே மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரோ ஊற வச்சிருவே ஒரு ஆஃப்னவர்க்கு
ம்
ஊற வச்சிட்டு அதுக்கப்றோ வந்து இந்த நல்லா இந்த புளிக்கரசல ஊத்துனதுக்கப் ப்றோ அந்த கொழம்பு நல்லா வ கொதி வரும் பாத்தீங்ளா கொதிவரும்போது அடுப்ப வந்துஸ் சிம்ல வச்சிட்டு அதுக்கப்றோ வந்து அந்த மீன வந்து உள்ள வச்சிருவே போட்டுட்டு மீன வந்து உள்ள வச்ட்டு மூடி வச்சிருவே சிம்ல வச்சி ஆமா மூடி வச்சதுக்கப்றோ வந்து பாத் தீங்னா அது ஒரெண்டு நிமிஷோ மூணு நிமிஷோ கழிச்சி எடுத்துட்டு அது நல்லா அந்தவ் அந்த மீன் கொழம்புக்குள்ள அந்த மீனெல்லா முழ்கிருக்குதா அப்டின் சொல்லி பிறகு மேலாப்ப இருக்க மாறி இருந்தா கொஞ்ச நல்லா முழு உள்ள முழ்குற மாறி வச்சிட்டு மறுபடியு போட்டு மூடி வச்சிரணு மூடி வச்சிட்டமா அது ஒரு ரெண்டு மூணு நிமிஷோ அப்டியே நல்லா கொதிச் சி அந்த சிம்லயே கொதிச்சிட்டே இருந்துச்சுன்னா அந்த கொதியில அந்த மீனு வெந்துடு கரையவு கரையாது நம்ம ஃபாஸ்டா தீய வச்சி பண்ணனம்னா அத கொதிக்கும்‌ போது அந்த கொதியில வந்து அந்த மீன் பூரா ஒடஞ்சி போய்ரு
கரஞ்சிரு அதே மாறி மசாலா உள்ள வந்து பிடிக்காது
ஆமா அப்ப சிம்ல வச்சிட்டம்னா அது கொஞ்ச ரெண்டு வ ஒரு ரெண்டு மூணு நிமிஷ க மொதல ஒரு தடவ அப்பறோ மறுபடியு எடுத்துட்டு மூடி வச் டு மறுவடி ஒரு ரெண்டு மூணு நிமிஷோ வச்சிட்டு எறக்கம் போது கொத்தமலி தலைய அப்டி கொத்தமலி தலைய வந்து அப்டியே தூவுற
கட் பண்ணிட்
ஆ அந்த தூவி தூவி விடம் போது அந்த கொழம்புல அப்டியே அத உள்ளுக்குள்ள முங்கற மாதிரி வைக்கணு சும்மா லைட்டா வச்சிருந்தம்னா‌ அந்த டேஸ்ட் எறங்காது அது அப்டியே வச்சி போட்டம்னா டேஸ்ட் கொத்தமல்லி டேஸ்ட் அப்டியே உள்ள எறங்கு அந்த ஹீட்ல அத அப்டியே மூடி வச்ட்டா அவ்வளதா அங்க ஃபிஷ் கரி இதா நான் பண்ற ஸ்டைலு
ஓகே ஓகேங்க அதேதா நாங்க அரச்சு வந்து ஊத்ரோ நீங்க வந்து பச்சையா ஊத்தி அத கொதிக்க விட்றீங்க அவ்ளோதா
நா இங்க வந்து பா எனக்கு தக்காளி இதெல்லா ஆட் பண்ணாதா எனக்கு புடிக்கு ஆனா இங்க வந்து பாத்தீங்னா தக்காளில்லா ஆட் பண்ண மாட்டாங்க மீன் கொழம்புக்கு தெரி வெங்காயோ ஆ வெங்காயோ மட்டுந்தா போடுவாங்க மத்தபடி இந்த நா போட்ற மாறி இந்த சீரகோ அதலா போட மாட்டாங்க வெங்காயோ மட்டு போடுவாங்க கிராம்பு அதலா போட
அதா ஒவ்வொரு ஊருக்கு அந்த ஒவ்வொரு பிளேவர் என்ன புடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்றாங்க ம்
போட்டுட்டு அதை கொஞ்சோ வெந்ச்சுன்னா முடிஞ்சிச்சு ஃப்ரை பண்ணு எனக்கு வந்து மீன் கொழம்ப ஓட‌ வந்து பாத்தீங்ன்னா ஃப்ரை பண்றது தா ரொம்ப புடிக்கு பட் அந்த ஃப்ரை வந்து பாத்தீங்ன்னா இங்க வந்து அத பண்ண மாட்டாங்க இங்க லைக் பண்ண மாட்டாங்க சோ இங்க வந்து பாத்தீங்ன்னா கொழம்பு மட்
அவுங்க மோஸ்ட்லி ஃப்ரை அவாய்ட் பண்றதுக்கு ரீசன் அந்த டீப் ஃப்ரை ஆயில் இதுதா அதனால அது வந்து என்ன பண்ணலான்னா செமி ஃப்ரை வந்து பண்ணிக்லா நா அதா நமக்கு தோச டவா அல்லது நான்ஸ்டிக் டவா வந்து இருக்குல்லங்க
இவுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆயில் அதிகமாதா சிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சின்ன ஒரு வெஜிடபிள் பண்றதுக்கு கூட ஆயில் அப்டி மெதக்கு அப்டிதா யூஸ் பண்ணுவாங்க ஆயில்னால ப்ராப்ளம் இல்ல பட் வந்து பாத்தீங்ன்னா கொழம்பு ஃப்ரை அதெல்லா பண்றதே இது பண்ண மாட்டாங்க அப்டி ஏதாவது செய்றதா இருந்தா இந்த நம்ம சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாறி செய்வோ பாத்தீங்ளா அவுங்க அதுக்கு நம்ம சிக்ஸ்டி ஃபைவ்ன் சொல்லுவோ அவுங்க வந்து பாத்தீங்ன்னா கபாப்ன் சொல்லுவாங்க சோ கபாப் வந்து அவுங்க அத பண்ணுவா அதார் அந்த அதெல்லா பண்ணுவாங்க ஆனா பிஷ் மட்டு பண்ண மாட்டாங்க பிஷ் வந்து எப் எப்பயுமே கொழம்புதா வப்பாங்க
நாங்க ஃபிஷ் ஃப்ரை வந்து என்ன பண்ணுவோனா நார்மலா நம்ம நார்மல் பீசஸ் இப்போ கட்லா மீனு அல்லது பாறை அந்த மாதிரி எல்லான்னா நம்ம வந்துட்டு நார்மலா அவங்களே கட் பண்ணி குடுத்துருவாங்க
ம்
செல சமயோல்லா இங்க பாத்தீங்ன்னா இந்த அருவி சைடு டம் சைடு எல்லா நம்ம டூர் போனோம்னா ஃபுல் பிஷ் வந்து இது பண்ணி தருவாங்க ஆ அது வந்து நாங்க சில சமயம் ரொம்ப ரேரா பண்ணுவோ அந்த ஃபுல் ஃபிஷ் வந்துட் டு ஃப்ரை பண்றது அது வந்து ஜஸ்ட் டு நம்ம ஃப்ரைக் அப்டின் சொல்லிட்டாலே அவங்களே கடல் மீன் அல்லது டேம் மீன் வந்து நடுவுல கீரல் போட்டு க்ளீன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி குடுத்துடுவாங்க ஆ நாங்க இங்க வந்து என்ன பண்ணுவோனா நமக்கு அந்த ஜே பி மீன் வறுவல் மசா மசாலா ரெடிமேடா தா யூஸ் பண்ணுவோ ஆக்சுவலா அரச்சு யூஸ் பண்றது நல்லது பட் அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சோ நல்லா இருக்கு அப்டிங்றனால அது கூட கான்ஃப்ளவர் மாவு இருக்குல்லங்க
ஆமா
அந்த கிரிப்னஸ் வர்றதுக்காக அந்த கான்ஃப்ளவர் மாவு அ ஜே பி மீன் வறுவல் மசாலாலேயு எல்லாமே மிக்ஸாகி தா இருக்கு அந்த மசாலா தூள் ஒரு கான்ப்ஃளவர் மாவு லைட் டா எலுமிச்சம்பழம் மே அ லைட்டா புளிஞ்சு அத வந்து ஒரு மிக்ஸ்டர் மாதிரி ரெடி பண்ணிக்குணு
ஆ
ரெடி பண்ணிட்டு நம்ம ஆ இப்ப ஒரு கிலோவுக்கு வந்து பாத்தீங்ன்னா காரோ அளவா வேணு அப்டின்னா நமக்கு ஃபிப்டி டு ஹண்ட்ரட் கிராம்ஸ் யூஸ் பண்ணா போது சப்போஸ் காரோ அதிகமா சாப்டுவாங்கன்னா கொஞ்சோ கூடுதலா போட்டுக்லா சோ இது வந்து போட்டு
பண்றே ஹண்ட்ரட் கிராம்ஸ்ல அந்த மஸ் மசாலா பாக்கெட் சொல்றிங்ளா இப்ப அந்த மசாலா பாக்கெட்லே எல்லா மிக்ஸ் ஆயிருக்கு அந்த பவுடர் எல்லாமே
பவுடர்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற அந்த வரமிளகாய் கொத்தமல்லி
ஆ
ஆ பிளஸ் அந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் வந்துட்டு அந்த மீனுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான பிளேவர்ஸான கண்டெட் அதுல ஆட் பண்ணிதா குடுப்பாங்க
ஓகே
அத வந்து கான்ப்ஃளவரோட நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு லேசா லெமன் புழிஞ்சா போது அதாது தண்ணில நம்ம கலக்கணோ அப்டின்னா அது ஒரு மாரி தண்ணீர் விட்ட மாதிரி ஆயிரு
ஆ
அந்த மாதிரி இல்லாம நம்ம அந்த லைட்டா லெமன் ல வந்துட்டு அல்லது தயிர்ல மிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து லெமன் புழிஞ்சுக்குவாங்க நமக்கு எந்த பிளேவர் புடிக்குதோ அத போட்டு நம்ம நல்லா ஒரு
வெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தயிர் யூஸ் பண்ணக் கூடாது சிஸ்டர்
ஆ தயிரு மீனு ஒண்ணா சேத்த மாட்டாங்க பட் டு ஒரு சிலர் வந்து சாப்புறாங்க ஆ அதுக்கு மீன் இருக்கணு நா வந்து லெமன் தா வந்துட்டு ஆ நா லெமன் அல்லது வாட்ரே வந்து லைட்டா தெளிச்சு விட்டுக்குவே நம்ம அதிகமா ஊத்துனா கொஞ்சோ தண்ணி விட்ட மாதிரி வருவே நம்ம லைட்டா தெளிச்சு தெளிச்சு அந்த மசாலா வந்துட்டு கொஞ்சோ கெட்டியா இது பண்ணிக்கணு
ஆ
பண்ணிட்டு